ம் கேக்குதா
ம் கேக்குது சொல்லுங்க
ம் நைட் நீங் குக் பண்ணிங்க
ம்
ம் ம் சொல்லுங்க
சொல்லுங்க
ஒங்க சைட்லா விவசாயலா பண்ணுவாங்களா மேம் சாயம் கல்ச்சர்ஸ் நெல்
ஆ பண்ணுவாங்க எங்களுக்கு எங் எங்களுக்கு அதெல்லா தெரியாது நாங்க வந்து கொஞ்சோ டவுனுக்குள்ளாடி இருக்கோ
ம்
ஆனா அதனால தெரியாது அதெல்லா தெரியாது
நெல்லுலா தெரிமா நெல்லு
ஐய்யோ அந்த அளவுக்கு முட்டாள்லா இல்ல தெரியு நெல்லுன்னா
ம்
ஐய்யோ நெல்லுனா தெரியாது உண்மையிலே
தெரியாதா இப்பதா சொன்னீல அந்த அளவுக்குலா முட்டாள் இல்லன்னு
தேய்கர்தா அப்றோ யாரு என்ன முட்டால்னு சொல்லிட கூடாதில்ல இப்ப நீங்க ம மனசுல நெனப்பீங்கள என்ன முட்டாள்னு
சேர் அதா ரெண்டுல எது சொல்லுங்க
இல்ல எனக்கு சட்னா ஞாபக வரமாட்டீங்க நெல்லுன்னா வந்து இது வந்து எப்டி இருக்கு
அதேதா
அய்யோ
காஞ்சு போயிருக்காது பயிரு‌ தெரிமா அந்த பச்ச கலர்ல ஒன்னு வந்து
புல்லு புல்லா இருக்குமே அதா நெல்லு
ம் ம் ம்
ஆ இங்க இந்த இப்போ நா இருக்கே பா ட்டி வீட்டுக்கு பேக் சைட்ல வந்து ஃபுல்லாவே இந்த வயல் சைடு அங்கெல்லா இருக்கு பாத்துருக்கே
ஆ அதுதா அதுதா அதுதா இங்க இது ஃபுல்லாவே அதுதா இங்க நெல்லு வேர்க்கடல சூப்பராதா இருக்கு
சிட்டிய விட வில்லேஜ் சூப்பரா இருக்கு
சூப்பரா தா இருக்கு ஆனா ஓ எந்த இப்ப எந்த டைம்ல நம்மளுக்கு புடிக்காதுன்னா எ ஒரு அர்ஜென்ட்டுல ஒரு இப்போ பட்டுனு பஸ்சு வராது பஸ்சு இருக்காதுல ப்ப சுத்தி வில்லேஜ் பொறுத்த‌ வர அதா கொஞ்ச இப்ப பக்கத்லே கெணறு வேற இருக்கு ல்லா
கெணறுல்லா இருக்கா
ம் ம் ம் ஃப்ரெண்டுல்லா போவோ குளிக்க சூப்பராதா இருக்கு
ம்
ஜாலியா இருக்கு கெணத்துக்கு போனாலே அவன நீச்சல் தெரியாதவன போட்டுனு தள்ளிட்டு
ம்
அவ மூழ்கிட்டு தண்ணி எல்லா குளிப்பா நீச்சல் அ கெணத்து நீச்சல் தெரியாம குளிப்பல்லே தண்ணிலா குட்ச்சிடுவா
ம்
அதே கொஞ்ச காமெடியா இரு
கெணத்து தவளல்லா கெடக்குல்ல
இல்ல அப்படிலா இருக்காது அது நீங்க அப்டியே பயாஞ்சு இருந்த கெணறு தா அப்டி இருக்கு இது சுத்தமா கெணறுல ம் ம் ம்
ஓ கேள்விப்பட்ருக்கே கெணத்துல தவள இருக்கு அப்டின்னு
அப்டில்லா இல்ல இது சுத்தமா இருக்கும்
பாக்க தா புடிக்கு அதுல பேய் குளிக்கிறதலா பிடிக்காது
நாங் இங்க இருக்கற கெணறு வந்து சுத்தி தென்ன மரங்க இருக்கு
ம் தென்ன மரத்துல தேங்கே இருக்கு
தென்னமர ஆ தென்னமர தெரியுல்ல ஆ தேங்கா அதேதா தென்ன மரத்துல தேங்கா இல்லாம என்ன இருக்கு
போல இருக்கும்
இல்ல வேற ஏதாச்சு தென்னமரத்துல காய்க்குமா
அது என்னது கொச்சங்காயு சொல்லுவாங்களே அது காய்க்கு
கொச்சி முக்கமா
ஐயோ உங்க ஸ்லாங்க்ல அது என்னன்னு தெர்ல எ ஸ்லாங்ல இதுதா
ம் ம்
குட்டியாருக்குமே ஒண்ணு அது எப்பிடி சொல்ல தெர்ல கோகனட் போலயே குட்டியாகருக்கு
இதா ஆ தேங்காவா‌ இழநீரா
ஆ ஹா எழநீ குட்டியாவாருக்கு
அப்ப நீங்க சொல்லு தென்ன மரதத்துல என்ன இருக்குன்னா
நீ என்னையு கன்பியூஸ் பண்ணாதீங்க
இதோ தென்ன மரத்தடில தென்ன மரத்துல அடியில தா இருக்கே நானு தென்ன மரத்து பகல் தா இருக்கே
ஆ மண்டையில வந்து விழுந்துன்னா ஆ தெரியு என்னதுன்னது எனக்கு தெரியல என்னதுன்னு எங்கே இதுல வந்து எங்க இதுல வந்து அத கொச்சிங்கான தா சொல்லுவாங்க குட்டியாருக்கு
அது சாப்புடுவாங்களா
ஆஹா வெளையாடுவாங்க அத வச்சி
ஆ அது ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா இருக்கு இருக்கு
இருக்கு இருக்குன்னா அது என்ன சொல்லுவாங்க உங்க ஊர்ல
அது என்ன சொல்லுவாங்கன்னா தெர்ல அது எதுக்கு அது வச்சு என்னா பண்ண போறாங்க அது தெர்ல அது எதுக்குன்னு
இவ்ளோ தூரோ கஷ்டப்பட்டு பேசுனது இதுக்கா தெர்லேன் சொல்லிட்டீங்க
அது எதுக்குன்னு எனக்கே தெர்லியே
சேரி உடுங்க அதுல என்னல்லா விளையாடுவாங்க பேக் செஞ்சு வெளையாடுவாங்க
அது வந்து தென் தென்ன குச்சி சொரிகிட்டு சுத்திலா அடிப்போ நாங்க மேல
ஆ அப் அதுதா அது கொஞ்சோ குட்டியா பால் போலருக்குமே
ம் ம் ம் அதேதா அங்க ஆ கெணறு நாங்க போற எடத்துல பயங்கரமாருக்கு அதாது ஒரு காடு பக்கத்து தா ரெண்டு கிலோமீட்டர்ல மேல ஒரு ஒரு காடு மேரி ஒரு எடோருக் க்கு நடுவுல சுத்தி கெணறு மா கெண தோப்புருக்கு அப்டி சூப்பராருக்கு ஒவ்வொருத்த தென்ன மரத்துலருந்து குதிப்பா செம்மையாருக்கு அப்டியே பாக்குது
இப்ப ஒரு சூப்பரான லைஃப் வாழ்றீங்கன்னு சொல்லுங்க
சூப்பரான லைஃப்பாதா இருக்கு ஆனா இப்போ நம்ளுக்கு உன்ன எறங்கிட்டோமனா இப்போ நீங்கல்லா பக்கத்திலேவா பஸ் ஸ்டாண்ட்லா மெயின்னு
ம் பக்கத்துல தா பஸ் ஸ்டாப் பக்கத்துல கொஞ்சோ தூரோ போனா பஸ் ஸ்டாண்ட்ருக்கு
நாங்கள்ல்லா ஒரு த்ரீ கிலோமீட்டரு ஃபோர் கிலோமீட்டரு உள்ள போனு
ஓஹோ
ம்
இங்க நிமிஷத்துக்கு நிமிஷோ பஸ்ல்லா வரு
எங்களுக்கு நிமிஷ் நிமிஷ்த்தல வரு இப்போ த்ரீ கிலோமீட்டர் ஃபோர் கிலோமீட்டர் போயிட்டா
ம்
ஆ ம் அங்க பஸ் வரு அங்கேர்ந்து ஸ்ட்ரைட்டா போன ட்ரெயினு அதோட சென்னை சென்ட்ரு சென்னை சென் சென்னை போயில்லா
ஓ சரி சரி
ம் அதா சென்னை போயிட்டலே பஸ்ஸு தா எங்க போனாலு பஸ் இருக்கு சென்னைக்கி ம்
ம்ம்
எங்க போனாலு பஸ் வரு சென்னைக்கி எங்கன்னா போலா
எங்கனாலும் போலாமா
ஆமா எங்கே வேணா போலாம் சென்னையில இருந்து
அப்டியா ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போலாமா
ஆஸ்ட்ரேலியா ஜிம்பாபே நியூசிலாந்து எல்லா எடத்துக்கு போலா
ஓ எல்லா எடத்துக்கு போலா ஃபாரின் துபாய் எல்லாமே போலா இல்ல
ஏ அங்கதா உங்களுக்குன்னு இது தெரியுதா வேற எங்குமே தெர்லையா ஆஸ்ட்ரேலியாவதா போணுமா
நீங்க தானே எல்லா எடமு போலான் சொன்னீங்க அதானே
ச தமிழ்நாட்ல தமிழ்நாட்ல எல்லா எடம் போலா
ஓ அப்டி சொல்லிருக்கனு நீங்க
நீ இப்டி கேப்ப எனக்கு தெர்லயே நாநா நாநா ம்ம்
நல்ல பாட்டு பாட்றீங்ளே
நா பாட்டு பாடமாட்டேன்
ஆ நீங்க பா எஆ ஓ ஆ நல்ல காமெடி பண்றீங்க
இல்ல உண்மையா சொல்றே நீங்க பாடு சொன்னா பாட மாட்றீங்களே
ஆஹா ம்ஹூ நா பாட்லா மாட்டே
ஆனா பாடுவீங்க ஆனா பாட மாட்டேன்றீங்க ரைட்டா
பாடுவே ஆனா பாட மாட்டே ஃபுல்லாவே வீட்ல பாடிட் தா நடப்பே
ஆமா நா பாத்திருக்கே நெறைய பேர் அது மாரி தா
ஓ அப்டியா சரி சரி
ஒரு பொண்ணு ரோட்ல போவா எங்க எங்க வீட்ல எங்க ஊர்ல பாடினே தா பாரு போவோ பாட்டு
ரோட்ல எல்லாம் பாட மாட்டே அப்பிலா இல்ல வீட்டுக்குள்ளதா க்ளஸ் துல பாடுவே ஆ க்ளஸ்ல நல்லா பாடுவே
நம்ம ஃப்ரண்ட்ஸ் கூட ச உங்கள மாரி உங்கள மாரி ஒரு க்ளஸ் ஒன்னு இருந்தேனா க்ளஸ் ல பாட வச்ட்டு என்னோட இன்னிசை கேக்க எல்லாரு தயாரா நீங் கேக்கணு
அப்பில்லா இருக்காது பாடுனா கூட சேந்து பாடுவாங்க
ஆ இங்க இருந்து போய் கேக்கணு என்னுடை இன்னிசை கேக்க நீங்க எல்லாரும் தயாரா அந்த படொம் பாத்தீங்லா சிவக்காத்திகேயனோ சந்த்தானமோ
சிவகார்த்திகேயனு எப்போ சந்தானமு நடிச்சாங்க அப்டி ஒரு படொ என்ன படொ நேம் சொல்லுங்க
அந்த படம் பேரு தெரில
ஆஹ எனக்கு இப்ப நேம் சொல்லணு
எனக் தெர்லியே படம் பேரு அந்தா ஒரு மேடில ஒரு பங்க்ஷன்ல எனுக்கு அத்தா சொல்ற இந்த படத்துல ஹீரோல்லா தெரியாது எனா அவுங்க மொகோ
சொல்றீங்கன் நெனைக்கறே இந்த அந்த பொண்ணு வந்து ஸ்டேஜ்ல பாடு ஹீரோயின் வந்து ஸ்டேஜ்ல பாடுவாங்க யோ ஹீரோயினின் தெர்ல ஹீரோவா தெர்ல ஹீரோயின் வந்து காஜல் அகர்வால் ஹீரோயின் ஹீரோ வந்து கார்த்தி சாரி ஒளறுதே பாரு ஹீரோ கார்த்திக் ஹீரோயின் வந்து காஜல் அகர்வால் நீங்க இப்ப எதுக்கு சிவகார்த்தீகேயன் இழுத்தீங்க
ஓ சிவகார்த்தினோட ஃபேனா நீங்க
ஆஹா அப்பல்லா நா யாரோட ஃபேனு கடையாது
ஹீரோ கார்த்திக் கார்த்திக் கரெட் கரெட்
பத்திங்ளா எங்கிட்ட எந்த படங் கேட்டால் நா சொல்லுவே எனுக்கு தெரியு
மூவிலா கொஞ் நல்லா பாப்பீங்கலா செரி அவுங்ளம் எ அவுங் பாடுவாங்கல்ல ஸ்டேஜ்ல அதுமாரி பாடுறீங்களா நாங்க அவுஸ் அந்த யா
அய்யோ வேண்டா வேண்டா நா பாடிருக்கே ஸ்டேஜ்ல கல்ஸ்ரல்ஸ்க்கு பாடியிருக்கே
கல்ச்சரல்ஸ்லயா
ம்
எதாச்சு ப்ரைஸ்
ம் ஆ அதனால அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கெடச்சிது
அப்ப என்ன மாரி பாடுவீங்க ம்
உ உங்கள மாரி பாடுவன் சொல்றிங்களா அதா உங்ககிட்ட சாங் வந்து நீங்க பாடுங்கன் நா சொல்றே
புரில
உங்கள மாரி பாடுவேன்னு தான இப்ப சொன்னீங்க அதா இப்ப உங்கள நாங்க பா பாடுங்கன்னு நா சொல்றே இப்ப இந்த சாங் பாடுங்க நா கொஞ்சோ பழகிக்கிறேன்னு
எனக்கு பாடத்தெரியாது உண்மையாவே பாடத்தெரியாது
அப்பல்லா
பாடத்தின் பாடத்தெஞ்சா அப்புடிலா இல்ல பாட தெரிஞ்சா பாடுவே
டுமா
சாங் புடிக்கலா இல்ல எதாச்சு எதாச்சு தூங்கும்போது போயிட்டு சாங்க வச்சு தூங்கிடுவ அவ்ளதா எதாச்சு சாங்க் வேஸ்ட்டு
எந்த மாரி சாங்ஸ் புடிக்கு பீப் பீப் சாங்ஸ் இல்லன்னா லவ் சாங்ஸ் சேட் சாங்ஸ்
லவ் சாங்ஸ் லவ் சாங்ஸ்
லவ் சாங்ஸ் தா புடிக்குமா
ம் அப்டி
ஏ லவ் சாங்ஸ் புடிக்கு
ஹலோ சாங்கு அதே ஒரு ஃபீலிங்கா ஒரு சாங்கு
ஓஹோ செரி செரி அதுல என்ன சாங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரிட் சாங் என்னது
ஆம் என்ன சாங்கு சாங்கு ஆ
சாங் பெயர் மட்டும் தெரியாதுன்னு சொல்லிறாதீங்க
கண்ணானே கண்ணே இந்த பாட்டு தெரியுமா
கண்ணான கண்ணே நெறைய
இந்த ம் நடிச்சதா அ விஜய் சேதுபதி நடிச் மூவியில உள்ளதா
விஜய் சேதுபதி என்ன நடிச்சிருக்காரு நானே விஜய் சேதுபதியா விஜய் சேதுபதி தெரியும் ஆ விஜய்சேதுபதியே தா விஜய்
நயன்தாராவும் ஆ ஓ அந்த சாங் அந்த சாங் எனக்கும் நல்லா புடிக்கும்
ம் அந்த சாங்கு நாங்க ட்ரிப் போனோமே ட்ரிப் போகும் போதயெல்லா ஸ்டார்ட் பண்ணபோதல்லாம் ஃபஸ்ட சாங்க போட்டு ஸ்டார்டே பண்ணுவேன்
ஓ கோ செரி செரி ஏன்